இப்போ வேலைக்கு வேலைன்னு வந்துட்டா நாம
உணவுலறந்து
மா
கரெக்டா நம்ம என்ன பண்ணுவோம் காலையில எந்த எளிப்போம் குளிப்போம் சாப்பிடுவோம் மத்தியானம் சாப்பாிட வேலைக்கு ஹஸ்பன் அண்டு ஒய்ப் ரெண்டு பேருமே வேலைக்கு போனா அவசியமா வேலைக்கு போனோ போனதா இல் வேலைக்கு போனாதா என்ன பண்ண முடியு
சமாளிக்க முடியும் முன்னேற மு
ஆமா நம்மளோடைய அத்தியாவசிய தேவைகளை வந்து இந்த வேல செஞ்சிருக்கனால நம்ம அதுல வர்ற காச வச்சு நம்ம கொஞ்ச கொஞ்சமா நம்ம வாழ்க்கையில இருந்து நம்ம முன்
உம்
வேல வந்து ஒரு மனிதன வந்து என்ன பண்ணுது ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணுனா தான் நம்ப வந்து முன்னேற முடியுது
ஹார்ட் ஒர்க் பண்ணாதா இந்த இதுல இருந்து முன்னேற முடியும்
உண்மையா நேர்மையா இருக்கணும் நல்லா உழைப்பு குடுக்கணும்
ஆமா ஆமா உம் ஆமா நாம எவ்ளோவுக் எவளோ நம்ம இது பண்றோமோ கண்ணு வச்சே சுயமா முயற்சி முன்னேறி நாம ஆமா அப்போ தான் நம்ம இல்ல முன்னேற முடியும்
கால பாருங்கள வேல பாக்குறவங்களா சுறுசுறுப்பா ஓடுவாங்க சுறுசுறுப்பா ஓடுவாங்க
செய்வங்க
உம் என்னதான் உடம்பு வலி உம் உடம்பு வலி மனசு வலியா என்ன வலியா இருந்தாலும் அவுங்க என்ன பண்றாங்க காலயில எந்திரிக்கிறாங்க சுறுசுறுப்பா ஓடுறாங்க எனா வீட்டு வேலைகள கரெக்டா முடிச்சடுறாக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வேலைக்கு போய
ஆமா-ஆமா-ஆமா எந்திரச்சு டக்கு-டக்குனு கட-கடனு முடங்கிய இருக்கு உம்
அஹ் வீட்டுல வந்து நம்ம பெண்கள் வந்து சைலன்ண்டா நம்ம அமைதியா இப்படி வீட்டு வேலையை பாாரத்துட்டு இருக்கிறது
உம் உம் ஹா
மனிதனுக்கு வந்து தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம்
அது இல்லாம நம்ம இருக்கவே கூடா இருந்தது வேலைக்கு போவாம நம்ம இருந்த நம்ம போவம் நம்மளதான் இது பண்ணிட்டே டிமோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க
ஒரு வேல இருந்தா நமக்கு ஒரு ஒரு வரு. வருமானம் நமக்கு வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன பண்றோ அத ஒரு சேமிப்பா சேமிக்கிறோ. இல்ல ஒரு ஸ்கூல் பீஸ் கட்ட இல்ல வீட்டுக்கே செலவு பண்றதுக்கு. அப்படின்ட்டு.
. நம்ம இப்ப அந்த வேலைக். போனா நமக்கு நம்ம சேமிப். வெக்கலா. நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இது பண்ணலா. இப்ப வந்து எங்களுக்கெல்லா வீடு இல்ல. வாடக வீட்லதா இருக்கோ. ஒவ்வொரு வீடு. இதா மாறிட்டுருக்கோ. இப். இப்போ வந்து வாடக வீட்டுல இல்லாம நம்மளா முயற்சி. இந்த எடோ இருந்தா முயற்சி செஞ்சா நம்ம ஒரு வீடு கட்டிடலாம்ல்ல. நம்மளும் ஒர்க் பண்ணணும்ல நம்மளும் ஹார்ட் ஒர்க். ஆனா நம்ம ஒரு எஃபெக்ட் இருக்கும்ல அதுல. அத கொஞ்சோ சேமிச்சு வைக்கலா. நம்ம அக்கௌண்ட்ல போட்டு சேமிச்சு வைக். இருக்கல்லா சிறு சேமிப்புதா பெருவெள்ளன்னு சொல்றாங்க. அத கொஞ்ச கொஞ்ச மா சேமி வக்கலாம்ல அதுதான் ஒர்க் பண்றது அது எவ்வளவுதான் இது வந்தாலும் இப்ப வந்து இப்ப வந்து விக்கிற விலவாசிக்கு நம்ம எவ்வளத ஆனா அது பத்தமாட்டன்து ஜாமான் வந்து நம் எ எவ்வளதான் கம்மி பண்ணாலும் இருந்தாலும் அவங்க எது வெலவாசி ஏறிட்டே போகுதல அந்த இத நம்ம புரிஞ்சுக்கணும்ல வெளவாசி எவ்வளோ ஏறி கோடு பாத்தீங்கனா இப்ப உளவிஷ இருக்கிற வெலவாசிக்கு வர ஜென்ரேஷன்லாம் எவ்வளோ வரும்ன்னே நம்மளுக்கு தெரியாது
ஆஹ் ஆமா
நானே கொழந்த இப்ப பெண் கொலந்தங்கன்னா
உஹம்
படிப்புக்கு நம்ம முக்கியமா செலவு பண்ணியே ஆகணு பிள்ளங்களுக்காண்டி மாவ நாளைக்கு வந்து எடுத் பண்ணுறனால அந்த இது பண்ணனும்
ஒரு காசு இருந்தா நமக்கு வந்து ஒரு மருத்துவ செலவுக்கு ஒரு அத்தியாவசிய தேவைக்குது உதவுது என்ன நம்ம இப்போ நம்ம வீட்டுல உள்ளவங்க கிட்ட இல்லன்னா கூட நம்ம என்ன பண்றோ நம்ம சேர்த்து வச்சிருந்தா காசு என்ன பண்றோ அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுத்து ஹெல்ப் பண்றோம் அப்ப அது ஒரு நமக்கு அவங்களுக்குள்ள கேப் வந்து இல் இதாருக்கு என்ன அந்த மாரி இப்ப ஒரு பீஸ் கட்ட முடியலையா ஒரு இன்னைக்கான சாப்பாடு காசு இல்லையா நம்ம என்ன பண்றோ அது அந்த காச எடுத்து நம்ப வேலைக்கு போய் சேர்த்துவச்சிருந்த காசு எடுத்து நம்ம உதவி பண்றோ அம்மாக்கு இல்லையா குடுக்குறோ அப்பாவுக்கு இல்லையா குடுக்குறோ என்ன
அப்படிங்கற மோது அந்த வேலைங்கிறது நமக்கு வாழ்க்கையில ரொம்ப மிக பெரிய முக்கியமா இருக்குது வேலையில நம்ம வந்து நேரத்தை செலவிடுறோம் நம்மளோட என்னன்ன கஷ்டமா இரு இருந்தாலும் நம்ம அந்த அன்ணைக்கு வேலைக்கு அந்த அன் ணைக்கு உண்டான வேலையை நம்ம முடிச்சதுதான் வரணும்ன்ற ஒரு கான்பிடன்ட் வருது நமக்கு
நம்ம ஒர்க்கு போயிறோ நம் அப்பதான் வந்து இன்னோ சுறுசுறுப்பாகோ நம்ம டக்கு டக்குன்னு இன்னைக்கு வேலையை முடி என்ன இது நம்ம நா இது பண் ஓபன் நம்ம இருக்குல இதுவே நம்ம வந்து வீட் வீட்ல இரு நம சரி வீட்டுல தானே இருக்கும் பைய சமைச்சுக்குவோம் ஃப்ரீ மைண்டு போகும் வேறு ஏதாச்சும் யோசிக்க தோணும் வேறு ஏதாச்சும் திங்க் பண்ண தோணும் இதுவே நம்ம ஒர்க்குக்கு போயிட்டோம்னாக்கும் நம்ம ஒர்க்கு போன டக்குணு நம்ம இன்னைக்குள்ளத நம்ம முடிச்சுடணு ஒர்க முடிச்ட்டு நம்ம வீட்டு ஒர்க்க முடிச்டு நம்ம போணு அங்கே நம்ம வேலை பாக்கோணும் அந்த எனர்ஜி வரும் நமக்கு அங்கே போனா புதுசா ஒரு இது கெடப்பாங்க அவுங்ககிட்ட மனவிட்டு பேசலா உம் அதே மாரி அவங்களும் அந்த இது மாரி தான் வருவாங்க அந்த எடத்துக்கும் இப்ப கூட ஜாப் வேகன்சி இருக்குனு சொல்லதான் செய்றாங்க ஒரு ஸ்கூட்டி இருந்தா பரவாயில்லையேன்னு எனக்கு யோசச்சக்காங்க வப்பது
உஹம்
வேலையில வந்து வேலையில வந்து நம்ம நல்ல நல்லபடியாக நம்ம அந்த வேலைய நம்ம முடிச்சு குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க அதுல ஒரு பாராட்டு கிடைக்கோ அந்த பாராட்டு எவ்ளோ கோடிக்கணக்கா சம்பாரிச்சா கூட நமக்கு அந்த சேட்டிஸ்பாக்க்ஷன் ங்பாங்க இந்த வேலைக்கு நா போறேன் எல்லாரும் சொல்வாங்க நீ இந்த வேலைக்கா போற அப்டினு கேப்பாங்க ஆனா வந்து நம்ம அந்த வேலைல போய்ட்டு சாதிச்சு காட்றோம் பாருங்க நம்மளோட கான்ஃபிடென்ஸ் அங்க வந்து நிக்குது வேலன்னு வந்துட்டாலே பொறுப்புணர்வு கட்டுப்பாடு ஒலுக்கோ இது மூணு இருந்தாலே போது அது வந்து நம்ம நம்மளோட ப்ரொஜெக்ட்டடுவந்து வெளியே காட்டும்
ஆமா அதா எங்க அம்மாவு சொல்லுவாங்க ப்ரூப் பண்ணனு அவசியோ கெடையாது யாருக்கு நம்ம நல்லவங்கனு பே பேசணும்னு அவசியம் இல்ல புரிஞ்சுக்கிட்டா புரியட்டு புரியாதங்க போய்கிரட்டும்இருக்கு
மூணு விஷயம் ஆ இந்த மூணு விஷயம் இருந்தாலே நம்மள நல்ல பா நல்லவங்கு சொல்லி சொல்லிருவாங்க என்ன கரெக்டா டைமுக்கு போணும் என்ன என்ன ஒர்க் சொன்னாலும் நம்ம செய்யணும் ஏன்ன நமக் குடுக்குற ஒர்கையு நம்ம முடிக்கணு என்ன நமக்கான வேலைகளை முடிச்சுட்டாலே நம்ம என்ன பண்ணலா கரெக்டா அந்த நல்ல நல்ல இதுனு சொல்ட்டு நம்ம பேர் எடுத்துட்லா
நல்லா ஒர்க் பண்றாங்க
ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சிஸ்டர் ஹார்ட் ஒர்க் பண்ணனா தா தொடர்ந்து வந்து முயற்சி செஞ்சாதா வந்து எந்த இலக்கையும் அடைய முடியோம் புரியுதா தொடர்ந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த வேலைக்கு போறோ சரி போனோ வந் எந்திரிருக்கவே கூடாது அதுல ஒரு ஹார்டுஒர்க் இருக்கணு படிக்கிறாங்களா படிக்கிறதுதல ஒரு ஹார்டு ஒர்க் நால் மணிக்கு எந்துரிச்சு உக்காந்து படிக்கிறாங்களா படிச்சா அ அந்த டேமிங்ல எதுக்கு மண்டேல மூள ஃப்ரஷ்ஷா இருக்கும் அதனால என்ன பண்றாங்க மண்டைல ஏறும் அப்டின்றாங்க என்ன நைட் தூங்குறோம் அப்ப எந்த ஒரு யோசிக்காம எதயும் யோசிக்காம நாம படுத்து தூங்றோம் காலைல மூள என்ன சேம் பிளாங்கா இருக்கோ மணிக்கு அஞ்சு மணிக்கு எஞ்சு படிக்கும் போது சீக்கிரமா மண் வெல ஏறும் அதே இப்பே உள்ள பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது நாங்க எங்க இஷ்டபடிதான் நாங்க படிப்போம் எங்க இஷ்டபடிதான் நாங்க இருப்போம் அப்டின்றாங்க ம் அந்த மாரி வேலெலியும் செரி ஹார்டு ஒர்க் ஹார்டு ஒர்க் பண்ணுனா மட்டும் தான் நம்ம இன்னைக்கு என்ன நெனச்சிட்டு இருக்கோமோ இப்ப நம்ம என்ன நெனைக்கிறோம் ஒரு கார் வாங்கணும் ஒரு பைக் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்டிங்கற ஆசையில நம்ம இருக்குரோம் ஏன்ன அதுக்கு இப்ப வந்து நம்ம ஹார்டு ஒர்க் பண்ணுனா மட்டும்தா அந்த அந்த இலக்க அடய
ஆமா நரவேத்த ஆமா ஹார்டுவொர்க் கண்டிப்பா தான் முக்கியம் வேணும் நமக்கு ஆகூருக்கு இல்லாம நீங்க எதுமே சாதிக்க முடியாது ஹார்டு ஒர்க் வேணு நமக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு அது வேணும் அது இது பண்ண ஒரு இது இ பண்ட்டாப் தோல்வி எழுந்துட்டா உக்கார கூடாது ஆனா மாடு இப்ப என்ன அதுல மிஸ்டேக் பண்ணோம் அது எதுனால சின்னம் அத பார்த்த அத திருப்பி நம்ம எடுத்து அது முன்னேறி போணும்
உம் இப்போ அஹ வேலை இல்லாம இருப்பாங்க அவர்கள் எல்லாம் பொருளாதார ரீதியாக எவ்வளவு சிக்கல ஒரு ஒரு நாளும் பேஸ் பண்ணுவாங்க தெரியுமா தன்னைத்தானே வந்து தண்டிக்கிற இத உருவாக்கிக்கிறாங்க என ஒரு வேலை இருந்தா அவுங்க எப்டி இருப்பாங்க அந்த வேலை இல்லைன்னா எப்டி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம பாக் க்க முடியுது
உஹம்
என்ன அது மாரி நம்ம திறமைகள வளர்க்குறதுக்கு வந்து ஒரு வேல கண்டிப்பா இருக்கணு அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கணு இல்லனு சொல்டு சடனா இருக்க கூடாது என்ன நாளு கம்பெனி போணும் வர்
ஆமா வேல கெடைக்கலனு ருதாயிரக் கூடாது இது இத்தன கம்பெனி நம்ம ஏறி இறங்குறோமோ சின்ன கம்பெனி அதாவ சின்னதாக இருக்குது நம்ம இதுக்கு முயற்சி செய்யக்கூடாதுன்னு விட்ருவாங்க பஸ் ச்சு நம்ம சின்னது த
வேலைக்குனு போய்ட்டா நம்ம என்ன செய்றோம் பல திறமைகள வளர்த்துக்குறோம் புரிதா என்ன தெரியாததையும் நம்ம கத்துகுறோம் அமா அதுக்கு அதுக்கு வந்து வேல கண்டிப்பா நமக்கு வேணு என்ன வேலைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாலு வச்சுட்ட பேசுவும் நாலு வச்ச முலமா நாலு ஸ்கில்ஸ் நமக்கு உருவாகுது என்ன நாலு நாலு இப்ப இந்த கம்பெனியில வேல பாக்குறோம் நம்ம நல்ல நல்ல சேல்ரி இருக்குதுன்னா ஓகே இல்ல நல்ல சேலரி இல்லைன்னா வேற கம்பெனி ட்ரை பண்ணலனா அவங்களே சிபாரிசு பண்ணுவாங்க ஏன நீங்க அந்த கம்பெனி உங்களுக்கு வந்து நீங்க உங்க திறமைக்கு வந்து இந்த கம்பெனி செட் ஆகலனா நீங்க அந்த கம்பெனிக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சோ நம என்ன பண்ணலாம் அந்த கம்பனில ட்ரை பண்ணலாம் வே வேலைன்றது வருமானத்துக்காக மட்டும் நம்ம வந்து அத வேலையா பாார்கக்க கூடாது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் மதிப்பு உலைப்பு என்ன எந்த வேலையா இருந்தாலும் முழு அர்ப்பணிப்பு செஞ்சிடணும் நமா